ஹலோ
ஹலோ எப்படி இருக்கீங்க
ஒன் ஒன் மினிட் நா நல்லா இருக்கே நீங்
ம் நல்லா இருக்குறேமா
சாப்ட்டீங்களா மேம்
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்ட மேம் என்னா சாப்பாடு உங்களக்கு
எங்க வீட்டில இன்னைக்கி பயிரு கஞ்சி கேள்விப்பட்டிருக்றீங்ளா ஆமா ஆமா ஆமா ஆமா மத்தியானத்துக்குதா உங்க வீட்ல என்ன சாப்பாடு
எங்க வீட்டுல சாதோ சாம்பார் மேம்
ஓ ஓக்கே ஓக்கே
மேம் நீங்க வெக்கேஷன் பத்தி என்னா சொல்றீங்க
வெக்கேஷன் அது ஒரு ஜாலியா இருக்கு ஆ மந்த்த் எண்ட்டுல மாசத்தோட கடைசியில இல்ல சி நமக்கு சேலரி வரும்போது அப்படி போறது சகஜோ ஆ ஆ நீங்க ஏதாவது வெக்கேஷன் எங்க போயிருக்கீங்க ஏதாவது டூர் ஏதாவது போயிருக்கீங்ளா
ஆ மேம் நெறையா போயிருக்கே மேம்
நெறைய போய்ருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு பிடிச்சு போன எடோ அப்படின்னா எந்த எடோ
இன்னு அந்த அளவுக்கு எதுவு புடிக்கல மேம் எல்லா நா போனவனைக்கு நார்மலு தா மேம்
ஓ நார்மல் தா
இந்த எடோ ரொம்ப பிடிச்சிதுன்னு அந்த அளவுக்கு எதுவு தோணல
ஓ
போயிருக்கே ஓகே பெட்டர் ஓகே பரவால்ல
செரி செரி செரி
நீங்க வெக்கேஷன் போவீங்ளா மேம்
ஆமமா போவோ எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா நெறைய கடல்லா நெறைய இருக்கு கடல் நீர்வீழ்ச்சி அந்த மா ரிலா இருக்கு க அதனால அங்க போவோ ஃபேமிலியா அப்டி போம்போது ரொம்ப ஜாலியா இருக்கு போட்டிங்லா போயிருக்கீங்ளா ஓகே அங்க கடல்லியு போட்டிங்க்கு போயிருக்குறோ ஆ ஆனா கொஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதெல்லா கொஞ்சோ பயோ இருக்கு அந்த ஆமா படகு படகுல தா போயிருக்கிறே அது இப்போ கவிழந்துச்சுனா என்ன ஆகுறது அப்டின் கொஞ்ச பய இருக்கு இருந்தாலு அதுக்கப்புறோ போகும்போதெல்லா பய இல்ல
ஓகே மேம் நீங்க என்ன இப்போ வெக்கேஷன் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்ளா
இப்போ எதும் பிளான் பண்ல அ ஊருக்கு போம்போது எல்லாருமா எங்கள் ஃபேமிலியில எல்லாரு சேந்து வரும்போது போலான்னு ஒரு பிளான் இருக்கு ம் அடுத்து கொஞ்சோ பிடிச்ச இடோ கேரளா சைடு ரொம்ப புடிக்கு அங்க ஆமா அங்க எல்லா இடத்துலேயு எந்த பக்கம் பாத்தாலு பச்ச பசலேனு சூப்பரா இருக்குல்ல
ஏ மேம் தமிழ்நாடு தா மேம் இங்க பெஸ்ட்ன்றாங்க எல்லாரு
தமிழ்நாடு பெஸ்ட்டு தாஅது பெஸ்ட்டு இல்லன் சொல்ல முடியாது இருந்தாலு அங்க வந்துட்டு எங்க பாத்தாலுமே பச்ச பசலேன்னு சூப்பரா இருக்கு அந்த அ அந்த இது இயற்கைய ரசிக்கிறது ரொம்ப புடிக்கு
கேர்ளால கூட இந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாரி இடத்துல மட்டு தா மேம் அந்த மாரி
ஆ
இப்போ தமிழ்நாட்ல பாத்தீங்கன்னா எல்லா எடத்துலுமே பச்ச பசேன்க்கு எல்லா செடிமே தமிழ்நாட்டுல வளந்துக்கு ஏன்னா யாருமே வெட்டியே உட்றதுல்ல அத்த
ஆமா
கேர்ளாலதா கரெட்டா கிளீன் பண்ணி வைக்குவாங்க அதலா
ஆ அது கரெக்டா அது மெயின்டென் பண்ணுவாங்க அது இல்லாம அங்க அவ்ளவா வெயில் தெரியாது அடிக்கடி மழ பெஞ்சுட்டே இருக்குல்ல
ஆமா மேம்
லைட்டா சாரல் விழுதுட்டேருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கு அப்டியா
பெங்ளூர்ல க்ளைமேட் எப் எப்போமோ மேக்சிமம் வந்து அது ரைனிங்காதா இருக்கு
ஓ இன்னொன்னு பேங்ளூர்ல நெறைய டிராஃபிக் அதிகமா இருக்குல்ல மக்கள் கூட் ட்ட நெருக்கடி அதிகமாக இருக்கற மாதிரி தோணு
ஆமா மேம்
ம் இந்த சைட்ல அந்த அளவுக்கு தோணது இல்ல ஏதோ ஒண்ணு எனக்கு அந்த எடோ கொஞ்சோ பிடிச்சிருக்கு
ஓகே மேம் நீங்க போயிருக்கீங்களா மேம் கேரளாவுக்கு
கொளத்த சுத்தியே வீடுகள்லா இருக்கு அந்த மாரி இருக்கதுல ரொம்ப நல்லாருக்கு கொளத்துல குளிக்கிறது கொளத்துல நீச்சல் அடிக்கிறது அ நெறைய டைம் இப்ப நாங்க ஊர்ல இருந்து போறோ அப்டினு சொன்னா நெறைய டை கொள ட்டு ஜாலியா கொளத்துக்குள்ளே விளாடிட்டு அந்த மாரி போய்ருக்கீங்களா